அலோ
வணக்கம் எப்படி இருக்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நா ரொம்பவே நல்லா இருக்கே சொல்லுங்க என்ன விசேஷம் டீ
இன்னைக்கி கொஞ்சோ ஹெல்த பத்தி உங்க கூட கொஞ்சொ ஷேர் பண்லான்ட்ருக்கே நீங்க சொல்லுங்க
நல்லது நல்லது பேசலாமே ஆரோக் கியம்ங்கறது ஒவ்வொரு மனுஷனுக்கூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அது ஒரு சொலவடையே இருக்கே சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்டின்னு சோ நம்ம ஆரோக்கியமே சரி இல்லன்னா அடுத்து வேற என்ன செய்ய முடியு பேசலா அவசியம் பேசலா ம்
கண்டிப்பா கண்டிப்பா ஸோ என்னோட லைஃப்ல இந்த ஹெல்தியா இருக்கிறது வந்து நா எப்ப ஆரம்பிச்சேன்னா இல்ல லைக் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஹெல்தியா இருக்றோ அப்டி எல்லா பட் எப்டின்னா டெய்லி லைஃப்ல நம்மளோட ஆ சாப்பாட்டு விஷயத்த மட்டுனு இல்லாம இந்த எக்சசைஸ் அதுக்கப்புறம் இந்த காலையில ஏந்திரிச்ச ஒடனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிம்ஷொ வந்து நம்ம உடற்பயிற் சியில இருந்து ஆரம்பிக்கிணு அப்பிடின்னு நா நெனைக்கிறே நீங்க என்ன
நிச்சயமா நிச்சயமா அது வந்து வாழ்க்கை முறையே வந்து ஆரோக்கியமா இருக்கணு அப்படிங்கறதுதா வந்து அ எல்லோரு இப்ப வலியுறுத்திச்சுட்ருக்காங்க முன்னாடி இருந்த இதுல வந்து நம்ளோட டைய வாழ்க்கை முறையிலேயே பல்வேறு விதமான ஆ செயல்கள் நம்மமுடைய உடலுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சியாவே இருந்திருக்கு ஆனா தொழில்நுட்பத்தின் அ வளர்ச்சி காரணமா நம்முளுடைய அ பெரும்பான்மையான நாட்கள் வந்து அவ்வளவா உடல் பயிற்சி இல்லாத மாதிரியான ஒரு சூழல் அது என்ன சொல்றது சௌகர்யம் அப்டின்னு நெனச்சு நம்ம நெறைய தொழில்நுட் ப்ப யுத்திகள வந்து பயன்படுத்திட்டோ ஆனா இப்ப வந்து உடல் ஆரோக்கியத்த தேடி திரும்பவும் அதே மாதிரி அந்த சாதனங்கள் இல்லாம இருக்க முடியாம அதை உடப்பயிற் சியாவது செய்யணு அப்படிங்கறது பல பேரு இப்ப வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சட்டாங்க இல்லையா ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது இள வயது மரணங்களே நறைய அகால மரணம் சொல்லுவாங்க ங்களே
ம்
கேள்விப்பட ஆரம்ச்சுட்டோ இல்லையா
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கண்டிப்பா கண்டிப்பா சோ அதுனால தா இப்போ எப்டின்னா எங்க அண்ணா அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்டின்னு சொல்லலா அ அவுங்க எப் பிடின்னா ஆ ரொம்போ வருஷமாவே இந்த உக்காந்து டே வேல பாக்கறனால அவுங்களுக்கு வந்து பேக் பெயின் ஆரம்பிச்சிருச்சு அதுவு இல்லாம என்நேரமு நீங்க உக்காந்துட்டேருக்கீங்க அதுக் கப்பறோ ஒரு உடற்பயிற்சி இல்ல ஜிம் இல்ல அதுக்கப்ற என்னன்னா அப்பதா நா அ சொன்னே ஒரு சிக்ஸ் ஆறுமாசத்துக் முன்னாடி அவுருக்கு சஜஸ்ட் பண்ண இந்த மாதிரி காலைல அட்லீஸ்ட் சேரி உங்குள்க்கு டைம் இல்ல அப்டின்னா லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிம்ஷோ நீங்க ஒரு ஜாகிங் பொயிட்டு வாங்க அதுக்கப்பறொ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நீங்க உக்கார்ந்துட்டே இருக்கீங்க என்நேரமு ஆனா ஒரு டென் மினிட் ஒரு ஒரு ஒரு ரெண்டு மண்நேரத் ல ஒரு வாட்டி ஏந்தறீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒரு ஒன் மினிட் ஒரு ஒரு நிம்ஷொ வாக் போய்ட்டுவாங்க அப்டின்னு அதுக்கப்பறொ எப்டின்னா ஹெல்தி சாப்புட்றதுல வந்தீங்ன்னா இப்ப யாருக்கூ கிரீன்ஸ் வந்து புடிக்கிறதே இல்ல இந்த கீர அந்த மாதிரி எதுமே சோ அப்போ இப்ப என்னோட கொழந்தைங்களுக்கு செரி அப்பற எங்க அண்ணனுக்கு செரி கிரீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு காலையில நீங்க ச பிரேக்ஃபாஸ்ட்டுல கொஞ்சம் கிரீன்ஸ்அந்த எல்லாமே இப்ப என்ன கிரீன்ஸ் வந்து ஜூஸ்ஸாதா அரைச்சு குடுக்குறாங்க ஃபர்ஸ் டெல்லா நம்ம இதுல கீர வகைகள் கீரபொரியல் அந்த மாதிரி அத அந்து இப்ப யாருமே விரும்பறதே இல்ல அப்புடின்னு என்னா ஆனா நா என்ன பண்ணிட்டன்னா என்னோட கொழந்தைங்களுக்கு சின்ன வயஸ்லேர்ந்தே வந்து அது சாப்டுங்க அது வந்து என்ன சொல்றது அ ஹேபிட் பண்ணிவிட்டுட்டே
ம் கரெக்ட் இது இதுல்லா வந்து நிச்சயமா நம்ம ஒரு அ என்ன சொல்லுது தினசரி நடவடி கைகள்ல வந்து கொண்டு வந்துட்டோன்னா வாழ்க்கைல வந்து அது ரொம்ப அ சுலபமா பொய்டு அல்லையா நீங்க சொல்றது சரிதாங்க குழந்தைகளுக்கு வந்து அது தினஸ் செரியுமே வந்து அத ஆ உட்கொள்ளணு அப்படிங்கிற ஒரு வாடிக்கைய நீங்க வந்து கொண்ட க்கு ரொம்ப அருமையான ஒரு சிந்தனதா ஏன்னா நீங்க சொல்ற ம் இந்த காலத்துல நெஜமாவே வந்து அ கீரையா வந்து பொரியலா கடச் கடையலா இல்ல பருப்பு கூட்டா இல்ல வெறூ கீர கூட்டா கீர ரசமால்லா வெச்சு சாப்புட்றத விட்டுட்டு இப்பல்லா பெரும்பாலும்அத உலர்த்தி கொடி வகைகளா வச்சுகிட் ட்டு வந்து இப்ப செய்யறாங்க ப்ப அதுவு இன்னொன்னு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இந்த முருங்கை கீரையவந்து அவ்ளோ ஒரு இரும்பு சத்து அதிகமான கீரை இங்க இருக்கும்போ ஆ நம்ம புள்ளைங்களுக்கு நானு புரியலா அப்புடில்லா குடுத்துட்டே ஏ இதெல்லா என்ன ஒரு ருசி இத போய் செய்வீங்க அப்டின்னு சொல்லி சாப்ட்டுட்டு இருந்தவங்க இப்ப அதுவே அ ஒ நாகரீகமான முறையில மாற்றாடிங் அப்டின்னு வந்து நீங்க கேள்வி பட்ருபீங்கன்னு நெனைக்கிறே மாற்றாட்ரிங் அப்டின்னா என்னடா அப்டின்னு நா போய் பாத்தே அதுல பெரும்பாலு வந்து அதுல என்ன இருக்கு அப்டின்னா முருங்கை கீரையவே உலர் தீ பொடி செஞ்சு அதுல கொஞ்சோ பால் பவுடர் அ அப்றோ இந்த ஏதாவ்து ஒரு அ வாசனை க்கு வெண்ணிலா அல்லது ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியா கலந்து ஒரு பவுடர் முறையில வந்ருக் அத கலந்து அடி வச்சி ஐஸ் கட்டிகல போட்டு குடிக்கிறாங்க அட பாவிகள இத தான அங்க இதே கீரைய தானடா நா அழாகா செஞ்சு அதுவு என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா இப்பவே இப்ப மேனிக்கே அறிஞ்சிக்கிட்டு வந்து அழகா செஞ்சு குடுத் த்தோமே அத நீங்க சுத்தப்படுத்தி உலர்த்தி அது ஒரு என்ன சொல்றது ட்ரிங்காகுடிச்சிட்டு இருக்கு இ என்ன செய்றது எல்லா நாகரீகமா இருக்கனு அப்டிங்கிற அ ஒரு மோகம் தா அப்டின் தோணுது எனக்
இல்ல கரெக்ட் கரெக்
சமூக ஊ ஊடகங்கள்ல போய் தேடி பாருங்க மாச்சாட்ரிங் அபடின்னு போட்டு பாருங்க இப்ப நறைய வர ஆரம்பிச்ருச்சு ம்
அது என்னன்னா ஆ என்ன சொல்றது இப்போ லைக் எனக்கு வந்து ஆக்சுவலி நா இவ்ளோ ஹெல்த் கான்சியஸா இருந்தா கூட எனக்கு எப்டின்னா அ பீசி ஓடி ப்ராப்ளம் இருக்கு சோ அதனால எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த முருங்க கீர பவுடரே கெடைக்குது அப்படின்னு சோ அந்த பவுடர நா வாங்கிட்டு அதுக்கப்றோ அத வந்து ஜஸ் தண்ணீல கழந்து அ வந்து நா டெய்லி இப்போ குடிச்ட்ருக்கே பாக்லா அது அதுக்கப்றோ அந்த ஆம்லா அது எல்லாமே அதா இப்போ எப்டின்னா முருங்கக்கீர அவ்ளோ சீக்ரமா கெடைக்றதே இல்ல
அது இருக்கு சி இ ஊர்கள்ல வந்து இப்ப நா இருக்குற எடத்துலயே என்னுடைய ஊர்லயே வந்து ஆ கெடைக்கு எப்பயாவது கெடைக்கு ஆனா ரூஸ் சிட்டிலையு வந்து என்ன சொல் இலசான கீரைய கெடைக்கு கொஞ்சோ முத்தலா எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து நிச்சயமா வந்து என்ன சொல்றது வயிற்றுக்கு வந்து பிரச்சனைகள உண்டாகுது அது இப்ப என்னுடைய சொந்த ஊர்ல அப்டி இல்ல நெறைய வீடுகள்லயே இருக்கு மரோ இருக்கு முருங்க மரோ இருக்கு அப்டியேஷஅங்க போனனா அத்த முருங்க எல அப்டின்னா அவுங்க பறிச்சி குடுத்துருவாங்க இல்ல கீரைக்காரங்களே கொண்டு வந்தாலு அவுங்க இப்பமேனிக்கு பறிச் ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா அப்டியே குடுப்பாங்க எலஸா இருக்கு அது அந்த மாதிரி கெடைக்காத போது நானே வந்து இந்த பொடி வகைகள்ல்லா எடுத் பாத்துட்டு போயிட்டு தா இருக்கிற அத வந்து மறக்க முடியாத உண்ம ஏன்னா வந்து ஆரோக்கியத்துக்கு அது பயன்படுது கெடைக்கல அப்டிங்க நிச்சயமா வந்து இந்த உலர் பொடி வகைகள்ல நம்ம வந்து பயன்படுத்திக்கணு ஒண்ணுமே இல்லாததுக்கு இது பரவாயில்லல
அ அதுதா அதுக்கு நா என்ன பண்ணிட்டன்னா இப்போ அதுக்குதா ஆ இந்த எங்களோட இப்போ புது வீட்ல பேக் அ பின்பக்கோ வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இடம் இருக்கு அதுல நா என்ன பண்ணிட்ட அந்த கார்ட்னர் அவர கூப்டுட்டு ஒரு சைட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ்சு சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்சு ஒரு சைடு ஃபுல்லா எனக்கு வந்து அ இந்த கீர ஐட்டம் அந்த காய் ஐட்டம் அதுக்கு அப்பறோ இன்னியொரு சைடு ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் பூக்கள் ஏன்னா என்ன தா நீங்க வந்து வெளில இருந்து வாங்கறது நாம்ம வீட்லயே வந்து அது எது கெடச்சாலு பரவாயில்ல அட்லீஸ்ட் அ எனக்கு எப்டின்னா ஒரு தக்காளி கூட நம்ம வீட்ல இருந்து கெடச்சா கூட எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷோ அது அந்த என்ன சொல்றது அவ்ளோ ஹெல்தியா அதுனா அவுங்ளுக் கூப்ட்டுருக்கே அதுக்கு அப்றோ என்ன சொல்லியிருக்கேன்னா இருக்கிற எல்லா ஸ்பேசு நீங்க வந்து அ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு வீட்ல அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அந்த மாதிரி இருக்கணு நா அதுக்காக தா வெயிட் பண்ணிட்டுருக்கே அவரு சொல்றாரு ஏமா அது வந்து அவ்ளோ சீக்கிரம் இல்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச வெயிட் பண்ணணு அப்டின்னு நா அதா பாக்லா ஏ ஏதாவது எனக்கு ஏனா கொழந்தைங்க சின்னவங்களா இருக்கும்போது இந்த ஹெல்த்துக்காக வந்து யோசிக்க வேண்டியதா போச்சு இல்லையா
ம் சேர்மங் சேர்
ஆனாந்தசம் அப்டிங்கறது இப்ப பல பேர் வந்து அ வீட்ல பின்னால இடம் இருந்தா பண்றதும் மொட்டை மாடிகள்ல பண்றது இருக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சி ஆரம்ப கட்டத்துல இத ப த்தின நமக்கு அ என்ன சொல்றது நடப்பு தெரியாதுங்கறதுனால அவர்களுடைய துணையோட வந்து நம்ம வச்சுட்டு ஒரு சில வருஷங்களுக்கு பின்னாடி நம்மளா பாத்துக்க முடியுன்னா அது அதுக்கு ஏத்த பராமரிப்பு நறை நறைய பேர் இருக்குனா கொஞ்சோ தா வச்சிருக்கே அதுக்குமே நெறைய வந்து நா காய்கறி தோட்டம் கெடையாது ஒரு சில இந்த ஆ துளசி புதினா லெமன் கிராஸ் ரோஸ் மேரி இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே கூட வந்து நா பாத்துருக்கே வெந்தயம் ஆ கொத்தமல்லி அப் பப்ப வந்து அதுக்குண்டான பராமரிப்பு தேவையா இருக்கு நா வந்து வர்ஷத்துக்கு ஒரு தடவ வந்து அந்த ஒரு தோட்டக்காரர கூப்ட்டு கொஞ் சோ சரி பண்ணி குடுக்க சொல்லுவே மண்ணு என்னல்லா மாத்தணுமா ஏதாவது அது க்கு உரம் போடணுமா அப்டின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா அப்டியே நம்ம வளர்ந்துட்டோ நகர்ப்புறங்கள்லயே ஓ ஆரோக்கியத்துக்கு நீ நிச்சயமா இந்த தோட்டம் சமையல் தோட்டத்துல காய்கறிகளா வந்து பயிட்டிறது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை தா நிச்சயமா நம்ம செய்யணு இதை தொடர்ந்து இன்னோரு பதிவுல நம்ம இன்னு விளக்கமா பேச லாம்னு நெனக்குறே
கண்டிப்பா கண்டிப்பா ஒங்க கூட பேசுனது இதுல சந்தோஷம் நன்றி வணக்கம்
நன்றி நன்றி வணக்கம்